ம் சொல்லுங்கப்பா நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே என்ன நீங்க கால் பண்றதே இல்ல
எங்க டைமே கெடெக்கல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா இப்போ
இப்பதா நா ஃப்ரீயா இருக்கேனே இன்னக்கி ஃபுல்லா டே ஃபுல்லா ரொம்ப வேல இருந்தது எனக்கு
ஏ இன்னக்கி சு இன்னக்கி என்னா உங்களுக்கு வேல வீக்கெண்ட்ல தான வேல டைட்டா இருக்கு
ஆமா ஆனா இப்போ எங்க வீட்டுக்கார் பர்ட்டே போச்சு போன வாரொ அதனால வந்து அவுங்க ஆஃபீஸ்ல எல்லாரு வந்து ட்ரீட் கேட்டுட்றே இருந்தாங்களா
ம் ம்
அதுவு ட்ரீட் கேக்குறது கேக்குறாங்க எல்லாரு பிரியாணி வேணு பிரியாணி வேணுன்றாங்க
ஓ
சேரி பிரியாணி வந்து வெளில போய் நம்ப வாங்குறத விட வீட்டு பிரியாணிய ட்ரை பண்லா அப்டின்னு சொல்ட்டு இவர் வந்து டு நா எடுத்துட்டு வரே எல்லாரு யாரு லன்ச் எடுத்துட்டு வராதீங்க திங்க நா எடுத்துட்டு வரே அப்டின்னு சொல்ட்டு வாக்கு குடுத்துட்டு வேற வந்துட்ருக்காரு
ஓ அப்ப நீங்களே செஞ்சு குடுத்து விட்டீங்களா
ஆமா ஆமா பதினஞ்சு பேருக்கு பிரியாணியா
எப்டி கரெக்டா செஞ்சுருவீங்களா
ஆ அது அளவு தெரியு இப்போ ஒரு கிலோக்கு எப்டி எவ்ளோ போடுறமோ அதேதான அது இப்ப இரண்டு கிலோக்குன்னா கொஞ்சொ அதுக்கு ஏத்த மாரி அள அளந்து போட வேண்டியதா
அது கரெக்டு தா ஆனா சில பேருக்கு வந்து கம்மியா செஞ்சா தா டேஸ்ட்டு வரு நெறையா செஞ்சா டேஸ்ட் வராது அப்டின்னு சொல்லுவாங்கல்ல
ஆ அதுவும் கரெக்ட்டு தா ஆ ஆனா எங்க மாமியார் வந்து செஞ்சு பழக்கோ அதுனால கொஞ்ச கூட இருந்தாங்க அவுங்க
ம் ம்
அதுனால சரி பாத்து பண்ணில்லா அப்டின்ட்டு பதினஞ்சு பேருக்கு பண்ணிட்டோ அதுல அஞ்சு பேருக்கு வெஜ்ஜா இப்ப வெஜ்ஜு நான்வெஜ்ஜல்லா செஞ்சுட்டு இருக்க முடியாது
அப்ப என்ன பண்ணீங்க
அந்த கடேல வாங்கிக்கலா அப்டின் சொல்ட்டு அவுங்களுக்கு மினி மீல்ஸு அந்த மாரி வாங்கிட்டோ வாங்கி அவுங்க ஆஃபீஸ்ல குடுத்துட்டாங்க போல சரி பிரியாணி மட்டு நா வந்து மத்தியானோ வந்து வாங்கிட்டு போறேன் சொல்லி ட்டு ஆபீஸ்ல இருந்து வந்தாரு ஒரு மணிக்கு நா வரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டுன்னு
செஞ்சீங்களா இல்ல வேற எது ஃப்ரைடு் ஐட்டம்ல்லா எது செஞ்சீங்களா
ஆமா வெறு பிரியாணி எப்டி குடுக்க முடியு அதுனால வந்து சில பேர் சிக்கன் பிரியாணி சில பேர் மட்டன் பிரியாணின்றாங்களா சிக்கன் சாப்ட மாட்டே அப்டின்றாங்க அந்த மாரி சேரின் சொல்லிட்டு இது கொஞ்சோ அது கொஞ்சோன் செய்லா அப்டின் சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி கொஞ்சோ ஒரு நாலஞ்சு கிலோ இருக்கு மட்டன் பிரியா ணி ஒரு மூணு கிலோ மொத்தோ ஏழு கிலோ பண்ணே ஆனா என்னன்னா தனித்தனியா பண்ற தா கொஞ்சோ இது ஓ கடுப்பா வருது என்னா பண்றது பண்ணிதான ஆகணு சரி என்னைக்கோ ஒரு நாள் தா கேக்குறாங்க இத்தன வந்து எல்லா அவ்ளோல்லா பண்ணது இல்லதா ஃபஸ்ட் டைம் தா இந்த தடவ பண்ணது
அதுக்குதான கேக்குறே எப்டி ஒரு ஆளா மேனேஜ் பண்ட்டீங்களா எல்லா
இல்ல மாமியார் கூட இருந்தாங்க அதுனால கொஞ்சோ இது பண்ணிட்டே ஏனா ஒரே ஒரே ஆளா பண்ண முடியாது நம்மனா கல்யாண ஆட்றா எடுக்குறோ
வீட்ல உள்ளவங்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு சமைக்கிறதந்தா ஓ கே இத்தன பேருக்கு சமைக்கிறதந்தா கொஞ்சோ ஹெல்ப் இருந்தா தான பண்ண முடியு
கொஞ்சோ இருந்தாங்க அது ஒரு ஏழு கிலோ பிரியாணி பண்ணி அப்பறோ அந்த தயிர் பச்சடி அப்பறோ எ ரெண்டு வ கையா வந்து ஸ்வீட் வேணு அப்டின்னாங்க சேரி என்ன ஆனா டிஃப்ரண்டா கொஞ்ச ஸ்வீட் இருக்கணு எப்பவுமே சாப்பற்ற ஸ்வீட்டாவே இருக்க கூடாது அப்டின் சொல்லி சொன்னாரு சேரி என்ன செய்லா என்ன செய்லான்னு யோஸ்ச்சு கொஞ்சோ ஈஸியாவு இருக்கணு ஆனா டிஃப்ரெண்டாவு இருக் கணுன் சொல்ட்டு கடல் பாசி செஞ்சே ஆ தெரியுமா உங்களுக்கு
கடல் பாசி கேள்விபட்ருக்கே ஆனா வந்து நா ஆமா சொல்லுவாங்க
ஆ அது கடல் பாசி ஸ்வீட் ஒண்ணு அப்பறோ கேசரி ஒண்ணு
எப்டி செஞ்சீங்க கடல் பாசி
அது கடல்பாசி பாக்கெட் விக்கு கடேல
ம் அப்டி கேக்கணுமா கடல் பாசி பாக்கெட்டுனே கேட்டா குடுப்பாங்களா
பாக்கெடுன் கேட்டாலே அந்த குடுப்பாங்க அது ஒயர் மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கு
ம் ம் நா கேள்விதாம்பா பட்ருக்கே நா பாத்தது இல்ல ஆனா சொல்லி சொல்லிருக்காங்க அந்த வீடியோல கூட பாத்துருக்கே பசங்களுக்கு நம்ம வந்து க கடையில வாங்கி குடுக்காம இந்த மாரி செஞ்சு குடுங்க அப்டின் சொ சொல்லிட்டு பாத்துருக்க அனா இப்ப நீங்க சொல்லவு எப்டி இருக்கோ அப்டின்றது இது தா கேட்ட
உம் அதா ஜெல்லி மாத்ரிதா இருக்கு அது அதெல்லா செஞ்சு சேரின் செரி எல்லாத்தையு பேக் பண்ணி ரெடி பண்ணி ஒரு மணிக் வெச்சிட்ட வந்தாரு செரி எல்லா பேக் பண்ணத எல்லாமே எடுத்துட் போயிட்டாரு எடுத்துட் போயிட்டு எல்லாருக்கோ விருந்து வெக்கற மாரி எல்லாருக்கு அந்த கான்பரன்ஸ் ரூம் வருல்ல அதுல உக்கார வெச்சி அங்கியே ஆஃபீஸ்லயே பிளேட் டு அந்த ஸ்பூனு அதெல்லா இருக்கும் போல அதெல்லா வெச்சி அப்டியே பரிமாறி எல்லாரு சேந்து சாப்ட்டாங்க போல பதினஞ்சி இருவது பேரு அது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாருமே சேந்து நல்லா வந்ததால மானப் ப மானப்பிரச்சனயாச்சு நல்லா வர்னோ நல்லா வருண்டு பாத் த்து பாத்து பண்ணது செரி ஏதோ வந்துச் சு நல்லா இருக்குன் தா சொன்னாங்க யாரு நா சாப்ட்டு நல்லா இல்லேன் சொல்ல மாட்டாங்க ஆனா சாப் ப்புற அளவு தா இருந்துது அவ்ளோ ஒன்னு சொதப்
செய்யும் போதே ரிசல்ட்டு தெரிஞ்சிரும்ல இப்ப இது ஓரளவுக்கு இருக்கு
ஆமா அது கொஞ்சோ பாத்து பாத்துதா செஞ்சோ இப்ப நா ஒருத்த நா ஒரே ஆளா பண்ணிட்ருந்தனா எனக் தெரிஞ்சிருக்காது இப்ப எங்க மாமியாரு இருக்காங்க வீட்ல மாமனாரு இருக்காங்க சும்மா டேஸ்ட் பாக்குறதுக்காவது அவுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்யா
உம் கண்டிப்பா அப்ப அப்ப கொஞ்சோ வெ வெ வெதாயிட்டீங்க
ஆமா அஸ் பழகி பழகிக்க வேண்டியதா வேற என்னா பண்றது
அத்தான இதெல்லா வந்து ஒரு டிஷ் சு ரெண்டு டிஷ்சு சமைக்கறதுக்கே உங்களுக் தே அதென்னா அவ்ளோக்கா வராது கரெக்டா அப்டின் சொல்லிட்ருப்பீங்களே இப்ப எப்டி க இத்தன பேருக்கு கரெக்டா செஞ்சி குடுத்துட்டீங்கன் சொல்றீங்களே எனக்கே ஆச்
பாதி பாதியா பிரிஞ்சிருச்சில்ல இப்ப சிக்கன் தனியா பட்டன் தனியான் பிரிஞ்சிருச்சில்ல அது பிரிஞ்சா வந்து அந்தோட அளவு கொறஞ்சிரு
அப்ப டேஸ்ட்டு நல்லாதா இருந்துருக்
ஆமா நல்லாதா இருந்துச்சு அப்றோ அதே நாங்களே கொஞ்ச எக்ஸ்ட்ராவா பண்ணிட் டோ பண்ணிட்டு நாங்களு கொஞ்சோ வெச்சிட்டு மத்தியானத்துக்கு நைட்டுக்குன்ட்டு வெச்சிட்டோ நாங் அய்ய நாங்க எங்க இதுக் மேல தனியா எங்க சமைக்க முடியு
ஆமா இதே உங்குளுக் நேர இழுத்துருக்கும்ல அதுவு இந்த வெயில்லே எத்தன தடவ போயி யி அடுப்புகிட்ட நிக்கறது உம் மறுடியு குளிச்சா மாரி இருக்கு ஆ மறுடியு அடுப்புக்கிட்ட போன பிறகு நீங்க குளிச்சா கூட மறுடியு அடுப் போன பிறகு இன்னோர் டைம்
அப்படி வேர்க்குது அவ்ளோ வேர்வ எப்படா நம்ப போய் உக்காருவோ ஃபேனு முன் இங்க ஃபேன்ல இருந்தாலு ஃபேன்ல இருந்து காத்தே வரதில்ல
அது கரெக்ட் தா அந்த அடிக்கிற வெயிலுக்கு அந்த காத்
ஆமா ஆமா நைட்ல ஏ சி இல்லேனா தூங்க முடில ஆனா அதுவு ப்ரோஜன இல்ல ஏ சி ஓடுதான்ட்டு பாக்கற வேற நானு அவ்ளோ வெயில்ல அந்த தக் அந்த கூலிங் இழுக்க மாட்டேது போல நா என்னா நெனைக்கறேனா அந்த அந்த இது கேஸ் போய்டும் அப்டின் சொல்வாங்கள்ள ஏ சி இத்தன நாள் போய்டுச்சு இத்தன வர்ஷோ ஓடுச்சுன்னா கேஸ் எல்லா ஃபில் பண்ணவாங்க அப்டின் எதோ சொல்லவாங்கள்ள அது அந்த மாரி சர்வீஸ் குடுக்லாமான் பாக்குறே நானு பாத்தா ஏ சி காரனே வந்து எல்லா கரெக்ட்டா தா இருக்குன்றா இந்த வெயிலுக்கு அந்த அது அப்டி உங்ளுக்கு தெரியுதுன்றா
அதா அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட் சைட்ல தா அவ்ளோ இதாருக் குது வெய்யிலு நீங்க என்னத்த ஜில்லுன் சாப்ட்டா கூட உங்களுக்கு மின்னல்லா வந்து எதாச் ஜில்ன்னு சாப்ட்டா கொஞ்ச கூலிங்காவாவ்து இருக்கு இப்ப ஒன்னுமே இருக்க மாட்டேங்குது நீங்க எவ்ளோ ஜூஸ் குடிங்க எவ்ளோ ஐஸ் கிரீம் சாப்டுங்க ஒன்னு வேலைக் கியாகல நமக்கு அந்த ஒடம்பு தாங்க மாட்டேங்குது இப்ப அடிக்கிற வெய்லு
ஆமா எப்பதா மழை கால வருன்ற மாரி உக்காந்துட்ருக்கோ ஆமா இப்பதா இன்னு நாலஞ்சு மாசோ இருக்கு நாலஞ்சு மாச எப்ப போவுமோ எப்ப மழைய பாப்பமோன்ற மரி மத்த ஊர்லலாம் மழை வருது நம்ம ஊர்லதா ம மழையே காணு
ஆமாப்பா மத்தையில ஆ நியூஸ்லதா நானு பாத்த அ ஒரு சில ஊர்ல எல்லா மழை பெய்யுது ம்
எல்லா எடத்துலயு மழை பெய்து நமக்கு எப்படா மழை வரு அப்டின்ற கு எங்க கொஞ்சமாவுது மழை இருக் இருந்தா கொஞ்ச மழ வந்த அது அதுக்கு க்கு மேல அனல் அடிக்க ஆரமிச்சிருது
ஆமா சும்மா தூறிட்டு மட்டு விட்டுட்டா ரொம்ப அனல களப்பி விட்ருது நல்ல மழை பேஞ்சாதா நல்லாருக்கு ஆனா நீங்க ஒன்னு கவனுச்சீங்ளா நம்ம நல்ல வெயில்ல வந்து மழைய மழக்கி வரணும்னு ஆசப்படுவோ
ஆமா மழை வந்த எப்படா மழை நிக்கு
நா இந்த மழை நிக்கு அப்டின்
ஆமா அங்கங்க தண்ணி வேற நின்னுடுதா அது போற வரதுக் கஷ்ட்டமாருக்கு அப்புடி இருந்தா இப்புடி பொலம்ப ஆரமிச்றோ இப்டி இருந்தா அப்டி பொலம்ப ஆரம்ச் சிர்றோ நம்ம ஆ அதனால தா இப்ப மனிஷங்க ஒர் எடத்துல இருக்க மாட்டறாங்க அப்டின்றது வந்து நம்ம அடிக்கடி இது பண்றோ
ஆமா
ஆமா எதுதா நமக்கு தேவை அப்டின்றது நமக்கே தெர்ல வெயில் அடுச் சாலு மழன்றோம் மழ அடிச்சா வெயிலுன்றோ குளுரு தாங்க மாட்றோ
அது கரெக்ட்டு தா
ஆ மனுஷங்ளே இப்டிதா அப்டின் மாத்தி மாத்தி பேசுவாங்க மனிஷங்கன்றாங்ளே அது அது கரெக்ட்டு தா போல
ம் ம் அப்றம் வேற என்ன செரிங்க அதோட ஃப்ரீ ஆயிட்டீங்ளா அந்த வேலை எல்லா முடிஷ்ட்டு
ஆமா ஆமா அவ அனுப்பி வெச்ட்டா அதுவே முடிஞ்சிச்சு பாதி நாள் ஆயிடுச்சு இவ்ளோ செஞ்சு அனுப்பி அப்புறோ அவுங்க சாப்ட்டு அவுங்க என்ன சொன்னாங்க அப்டின்றது ரொம்ப ஆர்வமா உக்காந்துட்ருக்க நானு
அது சரி
பீஸ்லேந்து வந்ததுக்கு அப்றோ என்ன சொன்னாங்க ஏது எல்லார்க்கு பத்துச்சா சாப்பாடு நல்லார்க்குன் சொன்னாங்ளா எதுமே சொல்லலயா எல்லாரு வயிர் நெறஞ்சு சாப்ட்டாங்ளா அது அப்புட்லா வந்து சொன்னாதா தெரியு அது ரொம்ப ஆர்வமா உக்காந்துட்ருக்க அந்த நேரத்துக்கு தா ஃபோனே பண்ண மாட்டாரு நம்ம எப்ப எதிர்பார்க்குறோமோ ஃபோன் வராது இல்ல இல்ல இன்னு வர்ல
ஆ ஓ அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க
ஆமா வெயிட் பண்ணிட்டு இருக்கே ரிசல்ட் க்காக என்னமோ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்க்காரங்க வெயிட் பண்ற மாரி வெயிட் பண்ணிட்டு இருக்கே வந்தார்னா சொல்லா இல்னா இல்ல நாங்க மதியானோ அததா சாப் டு நல்லாதா இர்ந்துது இருந்தாலுச் இப்போ வெளி ஆளுங்க சாப்ட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லேன் சொன்னாதான நல் ஆ எங்களுக் கு கொஞ்சோ திருப்தியா இருக்குல செஞ்சதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சோ நல்லாருக்கு இப் இப்ப நம்ப ஏதாவத் புதுசா செஞ்சோனாலு ச் வீட்டு ஆளுங்க சாப்ட்டு நல்லாருக்கு அப்டின்ச்சு ஒரு சந்தோஷமா சொன்னா நம்ளுக் கொஞ்சோ இதுவா இருக்கோ
கண்டிப்பா அப்பதா நமக்கு நம்ம அடுத்த தடவ செய்யலா அப்டின்
ஆ வேற ஏதாவது புதுசா செய்யிலா கூட தோணு
ம்
இப்ப வெளி ஆளுங்க சாப்ட்டு ஏதாவது சொன்னாங்கனா என்ன சொல்றாங்க அப்டின் ரொம்ப ஆர்வமா இர்க்கு இந்நேர த்துக்குன் பாத்தா ஃபோனு வர்ல ஃபோன் பண்ணா எடுக்கவு போ மாட்டுது
அப்ப சர்ப்ரைஸா வந்து சொல்வாங்கன் நெனைக்கிறே
ஆமா அந்த சர்ப்ரைஸ் தா நா ரொம்போ எதிர் பாத்துட்டு உக்காந்துட்ருக்கேனே அந்த சர்ப்ரைஸ் சீக்கிரமா முடிச்சி வெச்சா நல்லாருக்கோ
வருவாங்க வருவாங்
ஆ நீங்க சொ வாய் முகூர்த்தோ நீங் சொன்ன ஒன்னே வந்துட்டாரு செரி நா போயி என்னன்ட்டு கேட்டு உங்ளுக்கு சொல்றே நீங்க ம் சேரி ம் வெக்ரே பாய்